ஆ கொஞ்சோ சவுண்டா பேசு
ஹலோ
கொஞ்சோ சவுண்டா பேசு
கேக்கல ப்ளூடூத் ல பேசு
உள்ள கேட்குதுடி ஹலோ
ப்ளூடூத்துல பேசறன்றியே கேக்கலையா
ஏய் ரொம்ப உள்ள கேக்குது ஒன்னுமே கேட்கல கொஞ்சோ ஸ்பீக்கர் வச்சு பேசு ஆ வாய்ல வச்சு பேசு
ம்
என்ன பண்ற
அப்புறோ என்ன பண்ற இதோ ஓம் ஒர்க்கு எழ்தினு கெடக்குறோ ம்
இன்னுமா எழுதுறா
அதா படிச்சி படிச்சி எங்க கொஞ்சோ கேப்பு வேற நடுவுல
ஆ
அதுதா எழுதினு இருக்கு இப்ப சயின்ஸ் முடிக்க போறோ நெக்ஸ்ட்டு தமிழுக்கு போனு
எல்லா சப்ஜெக்ட்டு ஹோம் ஒர்க்கா
ஓம் ஒர்க் டி படிச்சு படிச்சு எழுதணுமா
ஓஹோ தமிழ்லா நல்லா படிக்கிறாளா டி ஓன் பொண்ணு
ஆமா ஆமா அப்டியே தமிழ் புழு இதா அப்டியே பேப்பர் குடுத்தோனா அப்டியே ரீட் பண்றா எது கா எது நா னே தெரியாது ஒரு காணாச்சாவே தெரியாது
ம் மார்க்லா எவ்ளோ எடுப்பா தமிழ்ல
அதெல்லா எடுத்துருவா மார்க்கெல்லா மார்க்குலா அதா சொல்லி குடுத்துருவோம்ல்ல மனப்பாடோ பண்றதுல்லா பண்ணி எழுதிருவா டி இப்டி ஒரு வேர்டு குடுத்து ட்ரீட் பண்ணா அது தெரியாது
அ ஆ அப்பறோ
அப்பறோ என்ன சொல்லனு
அவ சாப்பிட்டாலா ஓன் பொண்ணு
அவ இட்லி சாப்பிட்டா கால்ல செஞ்ச இட்லி இருந்தது இது பசி இந்துச்சு சேரி ரெண்டு இட்லி குத்தே சாப்பிட்டுச்சு அதுக் அதுக்கப்பறமா தா எழ்திது
இட்லி இப்ப சுட்டியா
இல்லல்ல கால்ல சுட்டது
சேரி சேரி
ரெண்டு மீந்து போச்சு அதால பசிக்குதுனு சொல்லி சாப்பிடுது
ஆ
என்ன ஒரே சவுண்டா இருக்கு பேக் சைட்ல
புரியில
பேக் சைட்ல ஒரே சவுண்டா இருக்குது
இரு வர்ரே
எதோ கிளி சவுண்ட் கிளி சவுண்ட் மாரி இக்குது
இப்ப
ஓ ஊஞ்சலாடினிகிறீயா
ஃபேன் சவுண்டு
ஃபேன் சவுண்டா அடி பாவி கிளி சவுண்டு மாரி இருந்தது
இதுக்கு இப்டி சவுண்ட்டு கேக்குது டி கீச்சு கீச்சுன்ட்டு
ஆ அதா என்னடா இது கிளி மேரி சவுண்ட் கேக்குதேன் பாக்கறே அ அப்பறோ
ஓ ஹஸ்பண்ட் சாப்ட்டாரா தோச
ஆ சாப்ட்டு அவரு களம்பிட்டாரு ம்
இப்ப எங்க போவாரு
அதா அந்த கேட்ரிங் பண்ணுறருல்ல அது விஷயமா எதாவது எதாவது ஆர்ட்ரு கிர்ட்ரு வந்திருக்கு அது வா அது பாத்தா ப்ப நாளைக்கி ஏதாவது ஃபங்ஷனு கிங்ஷன்னு இருக்கு
ஆ
அவர்தா ஆஃபீஸ விட்டு நின்ட்டாரெடி ரிசைன் பண்ட்டாரு
எப்ப சொல்லவேயில்ல
மே செகண்டு தா லாஸ்ட்டா ஒர்க்கிங் டே முடிஞ்சுது எல்லா அதா இத ஃபுல்லா இந்த கேட்டரிங்ல தா எறங்கிருக்குறாரு அது வந்து ரெண்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணமுல்ல அது வேற அவங்க மேடம் வேற சும்மா ஃபோன் பண் ட்டினேருக்குது அவர அவுங்க மேனேஜர் அம்மா யாரோ
ஆ
அது சும்மா திட்டினே இருக்காம்மா எல்லாத்துக்கு கொற சொல்லினேருக்கா
ஆ
இதுகிட்டல்லா நம்ம பேச்சு வாங்கனும்மா
அதுல எவ்ளோடி வாங்கிட்டுருந்தாரு ஒ ஹஸ்பண்ட்
அதுல எயிட்டி
ஆ
செரி நம்மளுக்கு தேவல்லனு சொல்ட்டு நின்ட்டாரு
ஓ இதுல வருதா அப்போ இவருக்கு
வருது அதா கட கிட வச்சிர்லா அந்த மாரி பிரியாணி மாரி கட எதாவது இல்லன்னா இந்த சாமலா இருக்குல்ல டபரா கிபரா அது வாடைக் போட்ற மாரி
ஓ அந்த மாரி சாமான்லா உங்கிட்ட இருக்கா ஃபஸ்ட்டு
இல்ல வாங்குவார் வாங்கி வச்சிருக்கரு ஆல்ரெடி அங்கங்க அதெல்லா ஒரே கடையா இருந்ததுனா நம்பளே சேல்ஸ் பண்லால்ல வாடைக்கி உல்லால்ல ஒரு நாளைக்கி ரெண்ட்டு அந்த மாதிரி அதெல்லா நல்லா வியாபாரோ அவுன்டி
உங்க ஒ ஹஸ்பண்ட் நல்லா சமைப்பாரா
சமையல்லாம் ஒண்ணு தெரியாது டி ஆளு தாண்டி
ஓ இவர் தா மெயின் மேனேஜ்
ம் ஆர்டரு எடுக்கறது அப்புறோ பாய்க்கி பாய் கூட போய் ஆர்டரு எடுக்
இப்போ ஒரு கல்யாணோ ஆர்டர் எடுத்தா எவ்ளோடி வரு உனக்கு உங்களுக்கு
கல்யாணோ ஆர்டர் எடுத்தா அதா தெர்லடி அத பத்திலா எனக்கு கிளியரா தெரில வரு லாபோ இல்லாமலா பண்ண மாட்டாங்கல்ல ஒரு ஐம்பதாயிரோ மினிமம் வரு
சேர் சேரி
பாய் தாண்டி சமைப்பாரு அவரு இவரு போய் அந்த
கல்யாண சீசன்லா இல்லாம இருந்துருந்தா உங்களுக்கு வரவே வராதேடி
ஆமா அதுனால தா இந்த மாரி கட வச்சிர்றாரு புரியுதா உனக்கு அந்த டைம்லல்லா
ஏ அந்த டைம்ல இருந்தா கூட கல்யாண சீசன் இருந்தாதான டி அந்த மாரி சாமான்ல்லா வாங்கி பண்ணுவாங்க
ஆ பிரியாணி கட ஒன்னு வைக்க போறாரா இந்த சாமா கட ஒன்னு வைக்க போறாரா
ஓ பிரியாணி கட வைக்க போறீங்களா
ஆ இந்த பா இத இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த ஃப்ரைட் ரைஸ்ஸு அதெல்லா அதுக்கு ஒரு ஆளு சமையல் மாஸ்டர்தா
ஓஹோ நீங்க வந்து அந்த காசு அந்த கல்லாப்பெட்டில ஒக்காருவீங்க
ம் அவ்வளதா நம்ப வந்து இன்னு நா எப்ப அது ஒக்காந்து அவரு எங்க இங்க வைக்க போறாரு அம்பத்தூர்லதா வைக்க போறாரா
என்ன எங்க அம்பத்தூர்ல எங்க
தெரில அந்த ஏரியால தா பாத்துன்னு இக்குறாரு
அப்டியா
ம் விவசாயி பசிப்பா பட் எங்களால நோ சொல்ல விருப்போ இல்ல அதுதா இன்னு பாக்கலடி பாத்துருக்காரு ரெண்டு மூணு எடோ அதா இன்னு கன்ஃபார்ம் பண்ணல
அப்ப இங்க வந்துருடி இங்க அம்பத்தூர்ல ஷிஃப்ட் பண்ணி
அம்பத்தூர்ல தா ஷிஃப்ட் பண்ணோன்னா ஸ்கூல் எல்லா எங்க இருக்குது எங்களுக்கு
ம்
ம் அதுவு இல்லாம எங்களுக்கு பழக்கமே இல்ல அந்த ஏரியா
ஓ அம்பத்தூர்ல அப்ப யார் இருக்கா ஒ ஹஸ்பண்ட் இங்க வக்கிறாரு
அதுக்கு என்ன பண்றது அவரு போயிட்டு வர போறாரு
இல்ல இல்ல இங்க யார் இருக்கான் கேக்கே தெரிஞ்சவங்க இருப்பாங்களா
அதா அவுங்க ஃப்ரெண்டு இருக்காங்கள ஒரு லேடி ஒருத்தவங்க இருக்காங்கஇல்லயா அவரு ஃப்ரெண்டு அவுங்க சூரப்பேட்ல தா இருக்குறாங்க
ஆ
தெரியுமா சூரப் பேட்லா ம் அங்கதா இருக்காங்க அங்கதா ஒரு குடோன் வேற வச்சிருக்காரு இப்ப நா சொன்னேன்ல அந்த டபரா அம்பத்தூர்ல சூரப்பேட்லதா வச்சிருக்காரு ஆமா ஆமா அவுங்க வீட்டு பக்கத்துலயே
சேரி செரி
அது அங்க இருக்கனால அவுங்க பொறுப்பா பாத்துக்குறாங்க புரியுதா அதனால இது ஆஃபீஸோ இதுவு கான்சன்ட்ரேஷன் பண்ண முடில அது ஃபோன் எடுக்கலனா திட்டும்மா அந்த அம்மா ஒடனேம்மா பெரிய எடத்துல மெயில் போட்டு அவுங்க இவர திட் அதா அதா அப்டிப்பட்ட வேலயே தேவ இல்ல நம்மளுக்குன் சொல்லிட்டு ரிசைன் பண்றோ
ஆ
அததா இப்ப ஊட்டிக் கூட போயிட்டு வந்தாரு கே சமையல் தா அதா அங்கதா பங்க்ஷனு
அப்டியா அங்க ஆர்டரா அங்க
ஆமா
சேரி சேரி சேரி
போயிட்டு இன்னைக்குதா வந்தாரு ம் இந்தா ஒரு பிசி
அப்பனா வந்து இந்த மாரினா வெளில அப்பப்போ போயிட்டு வருவாருன் நினைக்கிறேல
ம் ஆமா இப்ப இந்த வேலையா இருந்ததுன்னா நம்ம ஆபிஸ் போனோ டென்ஷன்னு அவங்க ஃபோன் எடுக்களனா நம்பளுக்கு திட்டு விழு அது பொம்பள மேல் மெயில் போடு
ஆ உன்னோட பப் பின்னாடி சவுண்ட்ல ஏதோ மியூசிக் மாரி கேக்குதுவி
மியூசிக் மாரி கேக்குதா
ம்
ஒனுமே கேக்கலையே மியூசிக்லா
ஏதோ பாட்டு மாரி கேக்குது
அதுவா அதோ டீவி பாத்துனுக்
சவுண்டு கொஞ்ச கம்மி
ஏய் ம் அப்புறம்
அதனால அப்டியே கரெக்ட்டா இருக்குல உங்களுக்கு
ம்
இல்ல அவ இந்த மாரி வேலைன்னா அப்டியே அப்பப்போ ஊருக்கு எங்கயாச்சு போலா
ஆமா அதா அடிக்கடி ஊருக்கு போயி றாரு ஆஃபீஸ் போக மாட்றாரு அது திட்டு ம்
இப்ப ரிசைன் பண்ணாருல அதுக்கு ஏதாச்சு பல்க் அமௌண்ட்டு வந்துருக்குமேடி
அதுதா ஏதோ ஃபோர் லேக்ஸ் என்னமோ வந்தது
அதாவது பிஎஃப்ன்னு சொல்லுவாங்கள்ல
பிஎஃப் எல்லா ஆல்ரெடி எத்துட்டாரு
அப்படியா
ம்
என்னப் பண்ணீங்க அந்த காசு நகை ஏதாச்சு வாங்குனியா
நாகை எங்க வாங்குனே வீடு வாங்கினே சொன்னே உங்கிட்ட நானு
எங்க வாங்குன
இங்க தா திங்கார்பட்ல
சொல்லவே இல்ல எங்கிட்ட நீனு
அதெல்லா அந்த பிஎஃப் காசு இருக்கிற நகைகிக எல்லா இதுங்க இது பண்ணி வாங்கியாச்சு
எந்த வீடுடி இது எடமா இல்ல இதுவா
கட்ணத் தாண்டி அவங்க ஃப்ரெண்டோட அம்மா வீடு அவ அதா அம்பத்தூர்ல இருக்காங்க சொன்னல அதுவா டூ
டூ டூக் குரோரு எல்லாமே குடுத்துட்டீங்ளா காசு
இல்ல இல்ல இன்ன கொஞ்ச குடுக்கணு
ஓ
அதலா பிஎஃப் எல்லா எத்து எத்து குடுத்தாச்சு
பிஎஃப்லா எவ்ளோ வரு அவருக்கு
அதெல்லா எனக்கு தெரியாது டி அதெல்லா என்ன என்ட்ட சொல்ட்டா செய்ய போறாரு
சரி இப்ப நீ அந்த வீட்டுக்கு போயிலால
அந்த வீடு வந்து ஓல்டு ஓம்முடி நம்ப போனோம்ன நம்ப ஃபுல்லா டெமாலிஷ் பண்ணி கட்டிங்தா போணு
அய்ய அப்ப நீங்க வாங்குனதே வேஸ்ட்டு
உம் இல்லனா அதயே ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்ம போலா
ஆஹ் டெமாலிஷ் பண்ணினா பண்றது நீ வேஸ்ட்டு அது
ஆமா
உம்
இல்லனா அப்டியே நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி விட்டுட்ணு
ம் பெரிய வீடா எப்டி
அதா எத்தன ஸ்கொயர் ஃபீட்னா தௌசண் மேலதா மெயின்லயே இருக்குது அதனால ரேட் அதிகோ
சேரி சேரி
அவங்க இன்னு இருக்குறாங் அம்பத்தூர்ல இல்ல இங்கடி சிந்தாரப்பேட்ல எங்க வீட்டாண்ட
சேரி செரிங் அப்ப இப்ப ஒனக்கு நக ஒண்ணு இல்லயா அப்ப
ஒன்னு இல்ல
ஐயயோ என்னடி சொல்ற
ம் ம்
எல்லாமே வச்சிருக்கீங்ளா இல்ல வித்துட்டீங்ளா
வெச்சுதா இருக்கோண்டி அய்யிய வித்தாலா இப்ப வாங்கவாடி முடியு ம்